அ ம் கேக்குதா குட் ஈவி்னிங் எப்டி இருக் கிங்க
நல்லா இருக்கேன் நீ எப்டி இருக்க
ம் நல்லா இருக்கன்ப்பா என்னா சாப்பிட்டீங்க
நானா கோதும தோச, முட்ட குருமா
பரவாயில்லையா நல்ல ஹெல்தி ஃபுட்டு் தான் எடுத்துக்குறீங்க. கோதும தோச நானா நானு இட்லி கார சட்னி செஞ்சேன் அ சாப்ட்டுட் டு தோ இப்பதான் கொஞ்சம் அப்டியே வாக்கிங் போயிட்டு உங்ககிட்டயே பேசிட்ருக்கே
ம் ம் நா மத்தியானம் செஞ்சதுதா அது குருமாக்கு சாதோ வெச்சே அது காலி ஆய் ச சாதோ சரி அதே குருமா வெச்சுட்டு இப்பத்துக்கு நைட்டுக்கு கோதும தோச மட்டும் ஊத்திட்டேன் இப்பதா சாப் டு முடிச்சுட்டு
ம்
சும்மா தான் ஒக்கான்ட்ருக்குகே இன்னும் இல்ல தம்பி இன்னும் வெளிய இருந்து வர்ல அ நாங்க ரெண்டு பேரும் சாப் றோம் பாப்பா இன்னும் சாப்புல்ல அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஊத்தி வெச்சுட்டேன் வந்து சாப்புட்டோம் அப்டின்ட்டு
சேரி நேத்து எங்கயோ கேரளா போயிருந்தேன்னு சொன்னீங்களே எதோ ஒரு ஊருக் போயிருந்திங்கன்ன ட்ரிப்பு ஓகேவா ஒரு நாள்லே முடிச்சுட்டீங்களா இல்ல ஒர் ரெண்ட் நாள்
ஒரு நாளா மூண் நாள் ஆச்சு அதாவது இங்கருந்து போம்போது நாங்க ஆ இதுக்கு போனோ எங்க மாதேஷ்வர மலைக்கி அது போம்போதெல்லா காடு வழியா அங்க போய் ஒரு நல்ல தங்கிட்டு ரூம் எடுத்து அதுக்கப் அப்றோ அங்கருந்து வயநாடு
ஆ ஆ வயநாடுக் அ செரி கூடலூர்ல என்ன ஃபேமஸ் சொல்லுங்க பாக்கலா
கூடலூர்ல நாங்க அங்க நிக்கவே இல்ல
இல்ல என்ன ஃபேமஸ் அது அங்க என்ன வி்க்கு சொல்லுங்க பாக்கலா கரெக்ட்டா
தெரியுமா?
ஆ கூடலூரு குண்டுமல்லி லி அங்க ஃபேமஸ் வந்து கூடலூரு குண்டுமல்லி தா பாட்டே இருக்கு பாருங்க கூடலூரு குண்டுமல்லின்னு ஒரு சாங் வரு பாருங்க
ஆஹ
அங்க வந்து ஃபேமஸ்ஸே வந்து குண்டுமல்லி நம் நாட்டுக் குலா வினோக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றதே அதுதா அங்கர்ந்து தா குண்டுமல்லி அதிக வெளச்சல் வந்து அந்த எடத்துக் தில வந்து ரொம்ப அதிகோ மதுரைலையோ குண்டுமல்லி தா ஃபேமஸ்ஸு ஆ இந்த வகை இந்த ஊர்ல வந்து இதுவு ஃபேமஸ் தா கண்டிப்பா வருது அம்
சேரி செரி ஒரு அஞ்சு நிமிஷோ செரிங்களா நானு இத பேசிட்டு வந்துற நீ அப்டியே பேசிட்டேயிருங்க
ம் ம் ம்
ஆ ஆ ஆ அப்பறம்மா
அப்பறங்க நீங்க தா சொல்லணு
ஆ சொல்லுங்க
ம்
அதுதா போயிட்டு அங்க போயிட்டு அங்கருந்து இந்த ஊருக்கு எங்க
எங்க
ஒய்நாடு அந்த எடத்துல அந்
அ ஓ சரிஞ்சி ஆமா ஆமாப்பா ரொம்ப அது ரொம்ப துயரமான விஷயம் ஆ
ஆ அந்த எடத்த போய் பாத்துட்டு வந்தோ இப்ப எங்க வீட் டுக்கு அவகிட்ட பேச பேச எங்க ஃப்ரெண்டு் ரேவதி அவங்க வந்துட்டாங்க ந்தாங்கள எல்லா ஒன்னா ஜாலியா போட்டூ சரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ட்டு அப்டியே ஒரு அஞ்சு நிமிஷம் வெய் பண்ணுங்கனு உக்கார வெச்
சேரி சேரி சேரி சேரி அத முடிச்சுட்டு டாஸ்க் முடிச்சுட்டு போய் பேசுங்க ஆ ம் ம் புரியுது புரியுது ம்
ஆ
ஆ எல்லாரு சாப்ட்டு முடிச்சுட்டோம்ப்பா எல்லா கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு இது இல்லைங் களா முருகருக்கு பர்த்டே இன்னைக்கி சே அப்டே காலைல போய்ட்டு முருகர் தரிசனம் பண்ணிட்டு அ காலையில அவருக்கு பிரசாதம் செஞ்சே அ பாயாச சமு வடமு செஞ்சி படச்சிட்டு சாமி கும்புட்டுட்டு வெளக்கு ஏத்திட்டு அப்பறம் மதியான த்துக்கு வந்து சாதம் சாம்பாரு வெண்டக்கா பொரியலு முருங்கக்கீர செஞ்சே செஞ்சு முஸ் எது இப்ப நைட்டுக்கு இட்லி சாம்பார் வெச்சு
அவ்ளோ ஐட்டோ செஞ்சிருக்கீங்க எவ்ளோ நேரோ செஞ்சீங்க அவ்ளோ ஐட்டமோ
என்ன ஒரு மண் நேரோ இல்லன்னா ரெண்டு மண் நேரோ இருக்குங்க அவ்ளோதா என்ன அதுல போய் என்ன இருக்கு காலிலப் பாயசன்ன மிஞ்சு போனா ஒரு ஆஃப்னார்ல செஞ்சிட்லாமா ஆ வடைக்கு வடைக் ஊர வெச்சு அந்த கார வட செய் அதெல்லா ரொம்ப சிம்பிள் தான கார வட எல்லா என்ன மிஞ்சிப் போனா எங்க வீட்ல அஞ்சு பேர் தா இருக்றாங்க
நா லா ரொம்ப லேட்டுப்பா
ம் நா லா சீக்கிரோ செஞ்சுருவ காலைல பிளான் பண்ணிடுவ அஞ்சு மணிக் குலா எழுந்து கரெக்டா அத ஊறவெச்சு வுட்ருவே ஒரு மண் நேரோ ஊர ஊர பாயச டக்குன்னு ரெடி பண்ணி வெச்சுட்டன்னா அப்றோ பா பருப்பு போயிட்டு அரச்சுட்டு வந்து இந்த வெங்காயோ ஆல்ரெடி செக் பண்ணி வெ ச்சுருவ மோஸ்லி எனக்கு யாரோ எல்ப் பண்ண மாட் டாங்க நானே தா பண்ணிப் ப அந்த வட செஞ்சிட்டனு வெச்சுக்குங்க அ கிட்டதட் ட ஒரு எட்டு எட்டு எட்டு மணிக்கு இப்போ நா ப்ரோக்ராம் இது சாமி கும்புட்றேனா ஒரு ஏழு மணிக்கு முடிக்கணுனா நா நா ஆறு மணிக்கே ஸ்டாட் பண்ணிடுவ முடிச்சுட்டு அர மண்நேரோ முன்னாடியே முடிச்சு வெச்சுருவே எல்லாமே
ஓ
முடிச்சு வெஸ்ட்டோனா இப்ப நல்ல நேரோ இப்ப பாத் பத்து டு பதினொன்ர நல்ல நேரோ இல்ல கோயிலுக் போய்ட்டு வந்துட்டு கூட நானு சாமி கூட கும்ட்டு வந் கும்டுட்டு இது பண்ணிட்டு இருந்த ம் இன்னைக்கு ஸ்பெஷல்னால செஞ்சே அப்டி இல்லன்னா இது செஞ்சு சிம்பலாத செய்
அத என்ன போற பழக்கொல்லா இல்ல
அ அப்டிங்களா ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி சேரி சேரி மழ எப்டி இருக்கு ஆ கோயில் கண்டிப்பா போறனே இல்ல எப்பன டைம் கெடச்சாதா போ முடியு இப்பொ வேலைக் போறதுனால ஈவினிங்ல சம்ப ரொம்ப டயாடாச்சுனா போக முடியாது அதனால எப்பெல்லா இப்ப டைம் கெடைக்குது இப்ப வெளியூர்லதான இருக்கோ மு மூனாந்தேத்திக்கு நம்ளதான வேல செரி இப்ப போயிட்டு வந்துருவோ டைம் கெடைக்கும் போதெல்லா போய்ட்டு வந்துறலான்ட்டு கிட்ட தா பக்கந்தா வீட்ல இருந்து பக்கத்துல தா இருக்கு போய்ட்டு வந்துருவோ வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தா ஒரு ஒ ஃபைவ் மினிட்ஸ் இல்ல டென் மினிட்ஸ் தா அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கு அங்க நல்லா இருக்கு ஆ அத கும்டுட்டு வந்துருவோ
உங்க ஊர்ல மழ வந்து துங்க்ளா
பா செம்ம மழ இன்னிக்கி
இங்கயு செம மழ ஒரு மழ அது கம்மி பட் காத்து அதிகமா வந்தது
ஆமா எங்க மரமே ஒடஞ்சிருச்சு நெல்லிக்கா மரோ ஒ நெல்லிக்கா மரோ ஒண்ணு நல்லா கெள பெர்சா இருந்தது காத்து ரொம் ரொம்ப அதிகமா இருந்தது அப்டியே ஒடஞ்சிருச்சு அது
காய் எல்லா வெச்சிருந்ததுங்களா
இல்லல்ல காய அறுத்துட்டோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தா எல்லா காய அறுத்துட்டு ஊறுகா போட்டுட்டே அது சிம்பிள தா இ ச்சு இன்னைக்கி என்னத்துக்கு இப்டி ஒடஞ்சிச்சு அவ்ளோ ச அவ்ளோ ஹெவியா இருந்ச்சுப்பா காத்து
ஓ எனக்கு அடுத்த முற போன் பண்ண போம் போது ஊறுகா எப்டி போட்றதுன்ஸ் சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணுல்லெங்க சிம்ப்புள் தா நா நெக்ஸ்ட் டைம் ஆ இது பண்ணும்போது கண்டிப்பா சொல்றே ஊர்கா போட்டுட்டே நெல்லிக்கா போட்டுட்டு மாங்கா எப்டியோ மாங்கா கெள வது இப்பதா கட் பண்ணி உட்டாரு கொஞ்சொ அதிகமாக ஒரு வீட்டு மேல மேல படர்ந்துருச் ச்சது அதனால அது கட் பண்ணி விட்டுட்டோ இப்போ ஓரளவு அது நல்லாதா இருக்கு எங்கடா மாங்காம கண்டிப்பா எல்லார்க் குடுக்குவோம்பா மாங்கா விட்டு எங்க வீட்ல மாங்கா தோட்டமே இருக்குது மாங்கா விட்டுச்சுனா எ எல்லார்க் குமே நல்லா கொஞ்சொ செங்காயா மாறுதில்லிங்களா ஆ அந்த டைம்லே வந்து எல்லார்க் கொஞ்சொ ஸ்ப்லிட் பண்ணி கொஞ்ச கொஞ்சமா அவங்அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு நாலு நால் காய் குடுத்துருவோ
எங்ளுக்கெல்லா இது வெரிக்கு குடுத்ததே இல்ல எப்டிங்க அது
து பார்க்கிங்ளே
என்னங்க
அ நீங்க ரொம்ப தூரமா இருக்கிங்க கிட்டர்ந்தா குடுத்துர்வ நானு
கூட வாங்கிட்டு போலாங்களா உங்க வீட்டுக்
ஆ கண்டிப்பா வாங்க அட்ரஸ் குடுக்றெ கண்டிப்பா வந்து போங்க கொடுத்துட்டு போங்க உம் கண்டிப்பா வாங் வாங்க வாங்க கண்டிப் பா வாங்க தர்ன தரெ நல்லா இருக்கு எங்கள்து வந்து ரொம்பொப் புளிப்பு மாங்கா தா ஆனா அந்த பழொ வந் து அவ்ளோ அருமையா இருந்துச்சு பாருங்க செம்ம பழொ இப்ப இதுதா ர ரெண்டாது ஈடு விடுது ஃபர்ஸ்ட்டு ஈடு ஒரு மரொ விட்டுடுச்சி இப்ப ரெண்டாவது இது இன்னொரு மரத்துது இது நல்லா இருந்தது ரெண்டு மரமூ நல்லா இருக்கு எல்லா மரொ முருக் இதா இல்லல்ல எல்லாமே வச்
அப்போ உங்க வீட்ல மாங்கா மரே நெல்லிக்கா‌ மரோ வேற என்ன வச்சிருக்கீங்க
பப்பாளி ஆஹ கொய்யா
எல்லாமே வீட்டுக்கு உள்ளேயே வெச் ச்சிருக்கீங்களா இல்ல வீட்டு தோட்டோ இருக்கா
தோட்ட இருக்குப்பா ஒர் ஒரு ஒரு மனைய்ய ஒரு மனன் சொல்லுவாங் இல்லீங்களா அந்த அளவுக்கு இருக் க்கு ஒரு மன அளவுக்கு நாங்க தோட்டமே வச்சுருக்கோ
அதாவது ஒரு மனன்னா ஒரு அஞ்சு சென்ட் இருக்குமா
ஆ இருக்கு அஞ்சு சென்ட் அளவுக்கு இருக்கு.
ம் ம். அதிலேயே எல்லா செடியு வெச்சிருக்கீங்க மா
ம் அது அதுலயே மரோ செடியெல்லா வச்சிருக்கோ. நல்லாவே இருக்குதா நாங் கொஞ்சோ ஸ்பேஸ் கரெக்டா அதாவது நாங் கொஞ்சோ எப்டி சொல்றது இந்த மரோ வச்சா இது ந டிஸ்ட்டபன்ஸ் இருக்கக்க கூடாதுன்றத அளவுல வந்து அதுவு அதுல மட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டா கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா வச்சுட்டோ
ஓ
ம்.
பரவால்ல
ம் நீங்களு ட்ரை பண்ணுங்க அ அப்படி இல்லங்க அதாவது இப்ப இருக்கிறதுல காலகட் ட்டத்தில இந்த வெ இந்த விவசாயோ கொஞ்ச கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அதாவது நம்பளே நம்ப பாதுகாத் க்கு ஒரே மர மெத்தடு வந்து இந்த மாடி தோட்ட தா இப்போ
அது இருக்கீங்க நாங்க இருக்கிறது வந்து வாடகை வீடு எங்கள்து இங்க சின்ன துளசி செடி கூட வெய் கே ஒத்துக்க மாட்டன்றாங்களா அதனால இங்க வெய்க்க முடியனு தில்ல சொந்த எட இருந்ததுன்னா அந்த எடத் துல நாங்க எதாவ்து வெக்கலா ஆனா வெக்கணு எனக் கு அந்த ஆசயெல்லா இருக்கு நெறைய செடி வெக்கணோ அ எதாவ்து நம்பளே செடி வெச்சு அதுல இருந்து காயி பழோ அதெல்லா எடுத்து சாப்பணுன்ற ஆச நெறையவே இருக்கு
ஆமா என்னதா இருந்தாலு நெஜமாவே ஒரு நல்ல ஃபீல் குடுக்குற்து எப்படி தெரியுமா நம்ப மரத்துல நம்ப தோட்டத்துல நம் ப வளத்து அத பறிச்சு சாப்டும் போது நஜமா அவ்ளோ சந்தோஷமா இருக்கு என்னடா இது இவ்ளோ டேஸ்ட் இதேதா நம்ம காஸ் குடுத்து வாங்குறோ ஆனா அதுல இருக்குற திருப்தி வந்து நம்ப தோட்டோ நம்ப பழோன்மோது ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு அப்பாட நம்ப ச நம்ப தோட்டத்துதுறான்ற மாரி அது மத்தவுங்கல்லா சொல்ட்டு உ தோட்டத்துது பழோ நல்லா இருக்குன்மோது இன்னு கொஞ்சோ சந்தோஷ மா இருக் அப்படா
நா இன்னு அத அனுபவிச்சதில்ல
ம் ம் கூடிற சீக்கர்துல அனுபவிச்சுர்வீங் கவலப்படாதீங்க
ஆமா ஆச இருக்கு நெறையவே ஆச இருக்கு நான அத அனுபவிக்கணுனு கூடிய சீக்கிரோ நானு அத வெச்சிடுவே
கண்டிப்பா கண்டிப்பா இதே மாரி பயனுள்ள தக தகவலுடன் இன்னொரு இணைப்புல நா உங்களோட தொடர்றே நன்றி நன்றி ஃப்ரெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட் அ